ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி வணக்கம் நா நா நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்
நல்லாருக்கே நம்ப கண்டினியூ பண்ணலாமா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க
ஆ சரிங்க தோழி வந்து ஆ தொடர்ந்து பேசுவோம் தோழி வந்து
ஓகே ஆ இப்ப நம்ம நம்ம ஆட்டோட ஆர்கன்ஸ்ச பத்தி நம்ப பேசிட்டு இருந்தோ பாத் தீங்களா அதுல வந்து பா த்தீங்னா அந்த ஹெட்டு அந்த ஹெட்டுல வந்து பாத்தீங்னா அந்த மூளைய வந்து பாத்தீங்னா அது செய்வாங்க அதே மாறி அந்த ஆட்டோட குடல் இருக்குதுல்ல அந்த குடலோட நன்மை என்னான்னா பாத்தீங்னா உடம்புக்கு வந்து வயித்துல இருக்கிற அந்த குடல் புண்ணு எல்லாத்தையு வந்து பாத்தீங்னா அது ஆத்தோ அந்த ஆட்டோட கொடல் அ சொல்லுவாங்க அத வந்து நல்லா நம்ம சுத்தம் பண்ணி ஆ நம்ம அத ந அவங்க சில இடத்துல வந்து பாத்தீங்னா அவுங்களே கட் பண்ணி குடுத்து குடுக்கறாங்க வாஷ் பண்ணி கட் பண்ணி குடுக்கறாங்க சில எடத்துல வந்து பாத்தீங்னா நம்மதான் அதை கட் பண்ணிக்கிற மாறி குடுப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்னா அது ஃப்ரெஷ்ஷா வந்து நம்மளால கட்ட கட் பண்ண முடியாது
ஆமா
அத நல்லா நம்ப வாஷ் பண்ணிட்டு அத அப்படியே வந்து பாத்தீங்னா கு க்கர்ல ஒரு ரெண்டு மூணு விசில் நம்ம விட்டோம்னா அது லைட் டா பாயில் ஆயிடும் பாயில் ஆனதுக்குப்கப்பறோ நம்ம கட் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு அது ஈஸியா இருக்கு சோ அத கட் பண்ணிட்டு அத நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல வந்து சூப்பு வைக்கலா எப்புடின்னா ஆ சின்ன வெங்காயோ இருக்கு பாத்தீங்களா சின்ன வெங்காயோ உடம்புக்கு ரொம்ப அவ்ளோ நல்லது அந்த சின்ன வெங்காயோ ஆ கொஞ்ச கருகப்பிள்ளை அதுக்கப்பறோ ஓ இது மெளகு இருக்குது பாத்தீங்களா மெளகு சீரகோ இத போட்டு மிக்சில நல்லா அடிச்சுட்டு அந்த நம்ம பாயில் பண்றோ பாருங்க பாயில் பண்ணும் போது இது எல்லாத்தையு மிக்ஸ் பண்ணிறனு அதுல
ஓஹோ ம்
ஆ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குக்கர விசில் நம்ம ஆ அத எவ்வளோ நே எத்தனை விசில் விடுறோமோ ஃபுல்லா நம்ம பாயில் பண்ணிட்டம்னா அது நல்லா கொதிச்சு வந்துரு பாருங்க அந்த தண்ணி அந்த தண்ணிய நம்ம இறுத்து வச்சுட்டு அதுக்கப்பறோ அத நம்ம கிரேவி பண்றோமோ இல்ல கொழம்பு செய்யறோமோ எப்ப என்ன வேணாலு நம்ம செஞ்சுக்கலா அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா அந்த தண்ணியில்ல கொஞ்ச உ ப்பு போட்டு அந்த தண்ணிய வந்து நம்ம குடிச்சோம்னா போயி நம்ம ஒ டம்புல இருக்குற வயத்தல இருக்கிற கொடல் புண்ணு அப்படியே உங்களு வந்து அது வந்து அப்டியே சீக்கிரமா ஆறாகு ஆறு
அப்படியா தோழி நா வந்து வந்து கூட்டு பண்ணி சாப்ட்ருக்கே வந்து மொத தறவ வந்து நீங்க வந்து இந்த மாரி சொல்லி நா இப்பதா வந்து கேள்விப்பறே பரவால தோழி நீங்க புதுசு புதுசா தா வந்து எல்லாமே சொல்றீங்க வந்து அதாவது ஒரே மெத்தட்டு தா நம்ம பாலோ பண்ணோ சொல்லுவோ ஆனா நீங்க புதுசு புதுசா சொல்றீங்க ஒரு நல்ல அனுபவமு இருக்கு வந்து நீங்க நெறைய கத்துருக்கீங்கிறது இதுலருந்து தெரிது வந்து தோழி வந்து
பாத்தீங்கன்னா எங்கம்மா இருக்க நா சின்ன பிள்ளையா இருக்கும் போது அம்மா செஞ் செஞ்சது அம்மா வந்து பாத் தீங்கன்னா எப்பவுமே வந்து கொடல் தா வேணு லைக் பண்ணுவாங்க ஏன்னா அது ஒடம்புக் க்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அத வாஷ் பண்ணி எல்லா கட் பண்ணி அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த வெங்காயோ கொஞ்ச கருவப்புல சீரகொ சோம்பு சீரகொ மெளகு சோ இத மட்டு போட் டு மிக்சில அடிச்சுட்டு குக்கர்ல வேக வச்சுடுவாங்க வேக வச்சுட்டு அந்த தண்ணிய இருத்து பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கு வந்து ஏ ஆ அவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு க்ளாஸ் ஊத்தி குடுப்பாங்க குடிக்க சொல்லி குடிக்க மாட்டோம்னு சொன்னா கூட இல்ல இது ஒடம்புக்கு ரொம்ப நல்லது சோ இத நீங்க குடிங்கணு அப்படின்னு சொல்லி போர்ஸ் பண்ணி குடிக்கணு
ம்
அதனால அத அப்டியே சாப்ட்டு எனக்கு பழகிடுச்சு
ஓ ஓ ம்
அதனால எப்ப வந்து கொடல் வாங்குனாலுமே நா வந்து பாத்தீங்கன்னா நா அந்த இத வந்து செய்வே ஃபாலோ பண்ணுவே என்னோட என்ன வீட்ல வந்து பாத்தீங்கன்னா தம்பி தங்கச்சி இருக்காங்க சோ அவங்க வந்து அதெல்லா லைக் பண்ண மாட்டாங்க நா மட்டு அத அப்டியே சாப்ட்டு சாப்ட்டு அத பழகிருச்சு எனக்கு
பரவால்ல தோழி நீங்க சொன்னதுதா இது வந்து குடல் புண்ஆத்தத்துக்கு குடல் சம்பந்தமான எல்லாத்துக்குமே வந்து தா வந்து பயன்படுதுன்னு சொல்லுவாங்க எனக் இப்ப பாத்தீங்கன்னா அந்த சுத்தம் பண்ணதா கொஞ்சோம் கஷ்டமா இருக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு அது வரவே வராது வந்து என்னோட சகோதரி தா வந்து எனக்கு சுத்தம் பண்ணியே குடுப்பாங்க இப்போது ஆ அது வந்து அந்த சுத் சுத்தம் பண்றது எனக்கு புடிக்காது இன்னொன்னு அது வழு வழுக்கிட்டே கீழ விழுந்துருமா வந்து அதனால ங்கன்னா அது அது அது செய்யறதுக்குனாலே அது பயமா இருக்கு பாத்தீங்கன்னா
ஆ ஆ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நான் திருச்சியிலருக்கும் போது அங்க எல்லா கடையிலுமே மோஸ்ட்லி அவங்களே அத சுட் சுத்தம் பண்ணி கட் பண்ணி குடுத்துருவாங்க ஆ இப்ப நான் இங்க இருக்கிற இடத்துலல்லாம் வந்து கட் பண்ணில்லாம் கொடுக்க மாட்டாங்க சுத்தம் பண்ணியும் கொடுக்க மாட்டான் லைட் ட்டா சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க சோ மத்ததெல்லாம் நம்மதான் கிளீன் பண்ணிக்கணும் அப்ப நான் வந்து அங்க ஊர்ல இருக்கும் போது அம்மா வீட்டுல இருக்கும் போது பாத்தீங்கன்னா என்னோட சகோதரனோட பையன் இருக்கான் அவன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பைய சின்ன பையன் தான் ஒரு ஏழாவதான் படிக்கிறான் அவங்களோட தாத்தா வந் ந்து மட்டன் ஸ்டால் வச்சிருக்கிறாரு அங்க ஊருக்கு போகுபோது போதல்லாம் அவர் கூடருந்து ஹெல்ப் பண்றது பாக்கறது எல்லாமே அவே பண்ணிக்கிட்டே இருப்பியா அதனால வந்து என்ன அங்க வீட்ல நாங்க வந்து இந்த குடல் வாங்கினோம் அப்டின்னா நானும் அவனும் ஒக் உக்காந்துக்குவோம் ரெண்டு பேர் உக்காந்துட்டு தண்ணி ஊத்துவான் இல்லாட்டி அவன் அதை வந்து இது பண்ணுவான் நான் தண்ணி ஊத்துவேன் ஆளுக்கொன்னா அப்டியே வாஷ் பண்ணி முடிச்சுடுவோம் நான் இங்க என்ன பண்ணுவேன் தெரிமா டேப் இருக்கு பாத்தீங்களா சிங்குள அந்த டேப்ப வந்து அ லைட்டா வச்சுட்டு
ஆ
ஆ அந்த குடல் இருக்குதுல்ல அத ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த டேப்ல அந்த அந்த நீள நீளமா இருக்கும் பா த்திங்ளா அது எல்லாம் அதுல காட்டுவேன் அதுல அப்டியே லைட்டா வச்சோம்னா தண்ணி பூரா அந்த உள்ள இறங்கும் அதுல உள்ள இருக்க கழிவு பூராம் வெளிய எடுத்துட்டு வந்துடும் அது கொஞ்சம் ஈஸியாருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி பரவால புதுஷா மெத்தேட நாலாம் பாத்தீங்கன்னா இந்த வெளக்கமாத்து குச்சி இருக்குல்ல அத உள்ள விட்டு வந்து எடுப்பேன் நீங்க சொல்றா மாரி தண்ணிய ஊத்தி இப்டி சுடுதண்ணில ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு தான் செய்வோம் பாத்தீங்கன்னா தோழி வந்து
ம்
அ நீங்க சொல்றது பு இதான் வந்து அ சொல்லுங்க தோழி
அது நான் அதுதான் நான் வந்து அங்கன்னா எங்க அம்மா வீட்லனா எனக்கு வந்து டேப் வசதி இருக்காது சோ தண்ணி தொட்டில தான் தண்ணி இருக்கும் அதுல வச்சுதான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணனும் அப்ப வந்து ஒரு ஆள் புடிச்சுக்க ஒரு ஆள் ஊத்த இந்த மாரி வாஷ் பண்ணுவேன் ஸோ வீட்டில் இங்கேல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை எனக்கு வந்து வா சிங்க் இருக்கு பாத்தீங்ளா கிச்சன்ல அந்த டேப் ப வந்து லைட்டா ஓபன் பண்ணி வச்சுட்டு அந்த நீள நீளமா இருக்க எடுத்து அதல காட்டினோனா தண்ணி பூரா உள்ள போகும் அப்ப இந்த எண்டையும் இந்த எண்டையும் நம் புடுச்சுக்குவே இப்ப ஒரு எண்ட வந்து மேல வச்சிருக் டன் இன்னொரு எண்ட வந்து நா புடிச்சேனா பாதி தூரோ வந்ததுக்கு அப்றோ ரெண்டையு இப்டி வச்சு மேலே கீழயு இப்டியே செஞ்சிட்டே இருந்தா அதுல உள்ள இருக்க அந்த கழிவு ஃபூரா வெளிய வந்துரு இதே ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் செஞ்சோம்னா ஃபுல்லா சுத்தமாயிடோ அதுக்கப்புற அத நல்லா சுத்தம் பண்ணிட்டு மறுபடியு வாதம் இன்னொரு தடவ ஒரு தடவ ஃபுல்லா எல்லாத்தையு ஒரு வாஷ் பண்ணுவே பண்ணிட்டு மறுபடியு என்ன பண்ணுவே செரி சிங்க் தண்ணி சிங்க்ல இருந்து தானே பண்றே டப் தண்ணி தானே மறுபடியு கொட குடிக்கிறதுக்காக தண்ணீ வச்சிருப்போம் பாத்தீங்களா அந்த தண்ணில ஒரு ரெண்டு தடவ வாஷ்
செரி செரி ஆனா உண்மையிலே இது சுத்தம் பன்ற முறை தான் ரொம்ப கஷ்டமான முறை வந்து இல்ல
ஆனா அந்த டேப்ல பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு இப்ப நார்மலா நம்ப போய் இத சுத் சுத்தம் பண்ணா எப்படியு அர மண் நேரோ ஒரு மண் நேரோ டைம் எடுக்கு ஆனா அங்க டேப்ல பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதின்சு நிமிஷத்துல கிளீன் ஆயிரு வேல முடிஞ்சிரு
அப்படியா சரி அதே இந்த பொத்தது நா வந்து நா ஃபாலோ பண்ணி பாக்குறே
ஃபாலோ பண்ணி பாருங்க பண்ணிட்டு அப்போ வந்து கட் பண்ண முடியாது கட் பண்ண கொஞ்ச கஷ்டமாக இருக் அதனால நா குக்கர்ல இந்த சூப்பு செய்வே பாத்தீங்ளா அந்த இதுல நா வந்து பேசாம எல்லாத்தயு அரச் எல்ல வாஷ் பண்ணிதா ஆல்ரெடி நா வைக்கிறே அதனால என்ன பண்ணுவே வாஷ் பண்ணிட்டு அந்த சூப்புக்கான தேவையானத அந்த வெங்காயோ ஆ மெளகு சீரகோ எல்லாத்தையு நல்லா அரச்சு அதுல போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருவே வச்சுட்டு அதுக்குப்புற நா வந்து அந்த தண்ணிய எடுத்துட்டு அதுக்கப்புற அத கட் பண்ணுவே அப்ப கட் பண்ணும் போது ரொம்ப ஈஸியா வரு கட் பண்ணவே தேவல்ல கையில பிச்சா கூட வரு அந்த மாரி ஸ்டேஜ்ல இருக்கோ தோ கட் பண்ணி வச்சுட்டு நா வந்து எங்க ஊர்ல ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கொழம்பு வைப்போ ஆனா இங்க இவங்கெல்லா அந்த கொழம்புலா லைக் பண்ண மாட்டாங்களா இவங்க எல்லாமே வந் ஃபிட்னஸா சாப்பிடுறவங்க தான அதனால வந்து கிரேவி மாரி வச்சிருவே ஆ ஆ ஆ இது வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் டு எல்லா போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதுக்கப்புற இந்த மட்டன் வந்து அந்த கொடல் இருக்கு பாத்தீங்களா கொடலையு போட்டுட்டு ஆ இது மட்டன் மசாலா கரம் மசா சாலா கொஞ்ச மல்லித்தூள் கொஞ்ச சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி மூடி வச்சிருவே அத மூடும் போது அந்த அந்த மெளகாத்தூள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பா இதுல ஆவியிலே வெந்துடு அப்ப வந்து அது கொஞ்ச அது வேற மாரி ஒரு டேஸ்ட்டா இருக்கோ தண்ணி ஊத்தி வேக வைக்கிறதோட இந்த மாரி செஞ்சா அது வேற மாரி இருக்கோ அப்ப தேவைன்னா லைட்டா கொஞ்ச தண்ணி
சரிங்க தோழி இதுல கொஞ்சமா நீங்க இந்த கடல பருப்புன் ஒண்ணு இருக்குல்ல அத சேத்துப்பீங்களா
கடல பருப்பு சேக்க மாட்
சேக்க மாட்டீங்க நீங்க செய்யுற இதே மெத்த்ட்தா வந்து ஆனா நாங்க என்ன பண்ணோனா கொஞ்சமா கடல பருப்பு இதுல சேத்து வேக வச்சுருவாங் தோழி வந்து அது ஒரு மாரி சாப்பிறக்
தாளிக்கிற கடல பருப்பா இல்ல நெலக்கடல பருப்பா
இல்ல தாளிக்கிறோல கடல பருப்பு இருக்குல்ல அத் அது நாங்க கொஞ்ச சேத்துப்போ பாத்தீங்கன்னா அத சேத்து செய்றப்ப வந்து ஒரு மாரி ம் ம் அது வித ஒரு தனி சுவையா இருக்கு பாத்தீங்ன்னா
ம் ம்
அ நீங்க செய்யற முறைதா அப்டியே அது மட் ட்டு அது ஒண்ணு மட்டு நாங்க கூடுதலா வந்து சேத்துப்போ தோழி
ஆ ட்ரை பண்ணி பாக்லா
நீங்க இப்படி செஞ்சீங்கல நானு இதே முறைதா பயன்படுத்த பாத்தீங்கன்னா ஆனா நா வந்து அதிகமா வந்து இந்த குடல் வந்து பயன்படுத்த மாட் ம் ஏனா அது ரொம்ப நேர ஆகும் ஆ ரொம்ப நேர எடுக்குது இல்லையா
ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஃபாஸ்டா வேலையு முடிஞ்சிடு ஏன்னா இந்த மாரி அ நம்ம இந்த சிக்கன் இந்த மட்டன் அந்த மாரி சாப்ட்றதோட இந்த மாதிரி ஆர்கன்ஸ் சாப்டோம்னா ஒடம்புக்கு அது நல்லது
நீ கண்டிப்பா வந்து
சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க கூட இது ரெகுலராக சாப்ட்டா கூட ஒன்னு செய்யாது
அப்டியா ப்ரெஷர் சுகர்ரோட
ஆமா சாப்டலா அடிக்கடி சாப்டா கூட ஒண்ணு செய்யாது இப்ப ஆ ப்ரெஷர் சுகர் இருக்கறவங்க எல்லா மேக்சிமம் மட்டன் அவாய்ட் பண்ணணுனு சொல்லுவாங்க
ஆமா ஆமா
டுவாங்க ரேரு ஆனா இந்த ஆர்கான்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த குடலு தல இதெல்லா சாப்பிட்டா அது அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வள எபெக்ட் கொடுக்காது ஒடம்புக்கு நல்லது அவுங்க நல்லாவே சாப்பிடலா அத
சரிங்க தோழி சரிங்க தோழி உண்மையிலே வந்து இன்னைக்கி இதுவு ஒரு முக்கியமான தகவல் வந்துச்சு ஏனா பிரசர் இருக்கிறவங்க வந்து பாத்தீன்னா ஆட்டு இறைச்சி சுத்தமாவே தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்னுடைய மாமியார் வந்து வந்து ஆகவே ஆகாது வந்து பாத்தீங்கன்னா தோழி வந்து ஆ இது நா இனிமே அவங்களுக்கு குடுத்து பழகுறே தோழி நீங்க சொன்னது வந்து உம்மேலயே சொல்ற சில பேர் பே வந்து சொல்லுவாங்க தகவல் பயன்படுத்தி பாத்தா ஒண்ணுமே இருக்காது அது ச இதாயிடு ஆனா நீங்க சொல்ற எல்லா தகவலுமே புதுசா இருந்துச்சு ஒ அதாவது நம்ம நடைமுறை வாழ்கையில பயன்படுத்த கூடியதாவு இருக்குது தோழி வந்து
ஆமா இப்போ நம்ம வீட்ல ஏதாவது ஒன்னு நம்ம க்கு ஒரு மட்டன் எடுத்து சாப்பிடணு அப்டின்னு அவங்களுக்கு ஆசப்பட்டா கூட அவங்களுக்கு குடுக்க முடியாது ஏன்னா பெரியவங்க வயசானவங்க அவங்களுக்கு சுகர் இருக்கு பிரஷர் இருக்கு இப்ப நெறைய பேர் எல்லாத்துக்கு கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்குது சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் இருக்கராவங்க பிரஷர் கொலஸ்ட்ரால் எல்லா யாரா இருந்தாலு சாப்டலா
சரிங்க தோழி சரிங்க தோழி நம்ம இன்னொரு முறை அழைப்புல வந்து தொடர்வோ தோழி ஆ ரொம்ப நன்றி தோழி ஆ